ம் திரும்ப லைன் போது
வரும் தோழி அப்டியெல்லா வரும் யார் சொன்னா ஒரு வாட்டிதா பண்ண முடியு
இல்லயே நா இன்னு நேத்து பேசும் போது அப்டிதா நடந்துச்சி
இல்ல தோழி அப்டியெல்லா இல்ல ம் ம் அப்டியெல்லா இல்லைங்க நெட் இஸ்ஸுவா எதும் இருக்கு தோழி
சரிங்க இது தெரிஞ்சிருந்தா நா பல தடவ பண்ணியிருப்பேனே
செரி செரிங்க தோழி இப்ப வந்து பா பாத்தீங்கன்னா ம் செரி நீங்க தொழில் பத்தி சொல்லியிருந்தீங்க தொழில் பத்தி அப்டியே சொல்லுங்க தோழி கேட்போம்
ஆ சரிங்க என்ன இப்போ என்னோட சிஸ்டர் வந்து கேக் பிஸ்னஸ் பண்றாங்கோ
ம் ம் ம்
ஆ இந்த மாதிரி பண்றாங்க ஆ ஏன் சிஸ்டர் வந்து கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டுருந்தா
ஓ செரி
அவளுக்கு இப் போதே ரெண்டு பேபின்றதுனால அவளுக்கு சிசேரியன் பண்ணிட்டாங்க ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க
ம்
அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களு சரி நறையா பேரு அந்த இப்ப அதிகமா பாருங்க சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி குடுக்குறாங்க
ஓ
எங்க பாத்தாலு ஹோம் பிஸ்னஸ் நெறையா ஆயிடுச்சி உம் சேரி ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்றாங்க மெஹந்தி ஆ என் ஃப்ரெண்டே மெஹந்தி போடுறா மெஹந்தி இந்த ஃபங்க்ஷனுக்குலா நேர்ல போய் போடுற மாதிரி
ம்
இந்த மாதிரி நெறையா விஷ்யங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன தெரிஞ்சவங்க யாராப் பண்றாங்களா இல்ல உங் ஃபேமிலில பண்றாங்களா
ஆ என்னோட வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து பிசினஸ் பண்றாருங்க தோழி ஒரு பக்கம் வந்து வேலைக்கும் வந்து போயிட்டு இன்னொரு பக்கம் பிசினஸும் பண்ணிட்டுருக்காங்க அ எப்டியே அப் டினா இவரு பிசினஸ் ஓனரு இவனுங்களுக் கீழ வந்து பசங்க இருக்காங்க வேலபாக்கறதுக் கு சோ அதனால வந்துட்டு இவரு தொழில் கத்துட்டு அவரு தொழில் வந்து வேலை வந்து வாங்குறாரு இவுங்க மூலியமா எதோ ஒரு ரெண்டு மூணு பசங் இவுங்களுக்கு வேலையு கத்து குடுக்குறாரு அது என்ன சொல்லலாம் ஏன்னா இன்னோரு பக்கோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட தோழி ஒருத்தங்க வந்துட்டு பேங்ளூர்ல இருக்காங்க அவுங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கேக் பிஸ்னஸ் தா பண்றாங்க ஆனா அவுங்க வந்து தீங்கன்னா பெரும்பாலும் அவுங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து பெரிய அளவுக்கெல்லா இல்ல அவுங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள வச் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்பறோ வந்துட்டு அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாரி செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோதா ஆ மத்தபடி பெருசா சொல்ற அளவுக்கல்லா இல்ல அ அதனாலதா நா வந்து இப்ப ஒரு தொழில் பண்றதா இருந்தா அதுலருந்து வருமானம் வருமா அப்டின்னு நா கேக்கற அ இப்ப வந்து எவ்ளவோ சமூக வலைதளங்கள்ல வந்து போடுறாங்க அந்த மாரி சமூக வலைதளங்கள்ல போட்டாலு அந்த மாரி வருமானோ ஈற்றது வந்து நறைய வாய்ப் ப்பு இருக்கா ஒரு நாய்
ஆமா ஆ உண்மதா ஸ் சமூக வலைதளங்கள்ல் நா ஒருத்தவுங்க சேனல வந்து ஆ ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து பாத்தே சு அ சாதாரண ஹவுஸ் ஒயஃப் தா அவுங்க படிச்சிருக்காங்க ஆனா வந்து அவுங்க அம்மா வீடு வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி இவுங்க இவுங்க வந்து எப்டின்னா அ கல்யாணோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ரொம்ப கஷ்டப்படுறவுங்க அவுங்க எப் என்னாச்சி அவுங் ஃபஸ்ட் கொழந்தைய வச்சு அவுங்களுக்கு ஒரு கொழந்த கொழந்த ஒரு அஞ்சு ஆறு மாச இருக்குமோ வீடியோ போட ஆரம் பிச்சாங்க அந்த கொழந்தய வந்து வஸ் ஸ்டு ஸ் ம்ம் காட்டி வீடியோ போடுறது கொழந்தைக்கான சாப்பாடு அது மாரிதா போட்டுக்கிட்டுருந்தாங்க அடுத்து அடுத்து இரண்டாவது கட்டமா வீட்டுல சமையல் செய்யர்து அவுங் மாமியார் வந்து சமையல் நல்லா செய்வாங்க சமையல போட்டுக்கிட்டு இருந்தாங்க சமையல போட்டுட்டு அது செஞ்சுட்டு இருக்குபோது இது நீங்க எப்டி செஞ் அப்டி செஞ்சீங் கேட்க்கவு அடுத்து அந்த மசாலா பொருட்கள் இருக்குல கொலம்புத்தூளு வெறும் க மசாலா கொலம்பு தூளு ஆ மல்லித்தூள் மட்டு அரைச்சு விட்டாங்க அது வந்து நல்லாருக் எல்லாரு கேட்கவு இத நாங்க சேல் பண்றோ வாங்குறீங்களா அதையு வாங்கறதுக்குன்னு ஒரு கூட்டோ இருக்குமில்லையா அது வாங்கனாங்க அடுத்த கட்டமா கொஞ்சொ கொஞ்சமா அவுங்க முடி வந்து கிராம சைடுனால முடி நல்ல நீட்டா இருக்கு உங்க முடி எப்டி இவ்ளோ நீட் நீட்டா இருக்கா அவுங்க சிஸ்டர்சுக்கு எல்லாருக்குமே நல்லா நீட்டா இருக்கு அப்டி கேக்குபோது அடுத்து இன்னைக் எண்ண தா தேக்கிறே அப்டி சொல்லி ஒரு எண்ணெய அறிமுகப்படுத்துனாங்க தலைக்கி அடுத்து எண்ணெக்கடுத்து கொழந்த வந்து ஒல்லியா இருப்பா கொஞ்சொ பேபி வெயிட் கெயின் ஆயிடுச்சு கொழந்தக்கி என்ன கொடுக்குறீங்கு கேக்கவு கொழந்தையோட சாப்பாடு இந்த ஏ பி சி மால்ட் இருக் க்கு இல்லையா அந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சி அந்த மாதிரி மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஆரம்பிச்சு இப்போ பெரிய அளவுல அவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டாங்க அந்த பொண்ணு கழுத்துல வந்து மஞ்சள் கயிறு மட்டுந் தா இருக்கு இப்ப ந வீடு காரு அந்த ஒர்க் அந்த பஸ்ட் வீட்ல வச்சு செஞ்சாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு வாடக வீட்ட புடுச்சு செஞ்சாங்க இப்போ ஒரு ஒர்க்கு ஸ்பேஸ் புடுச்சு செய்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க இத நம்ம வந்து வெறு ஆ இது மட்டு சொல்ல முடியாது சமூக வலைையத்தளொ ஒரு பக்க இருந்தாலு அது ஒரு நமக்கு உதவுறதுக்கு மட்டுந்தா அவுங்களோட முயற்சி இருக்கு இல்லையா இதுல
அத நா ரொம்பவே எனக்கு ரொம்ப புடிக்கு அது ஒரு மோட்டிவேஷனல்லா இருக்கு பாக்க
ம் செரி செரி
இத சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நீ இன்ன யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிற அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயு அவுங்க எபர்ட் போட் போட்டா தா நமக்கு வந்து அதுக்கான பலன் கெடைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அவுங்க வந்து சம்பாறிக்கிறாங்க அவுங்க முயற்சி போட்டு சம்பாறிக்கிறாங்க சொல்றவங்க என்ன பத்துருவா குடுக்கவா போறாங்க இல்லைங்ளா தோழி இப்போ வந்துட்டு இப்ப இந்த மாதிரி அவுங்க வந்துட்டு இது பண்றதுனால அ சில பேர் இப்போ எவ்ளோ நாள் வந்து ஆச்சு இவங்கள வந்து இந்த மாரி முன்னேற்றம் அடையறக்கு தோழி
அதுக்கு ஒரு அ ஆ ஐந்து வருடங்கள் இருக்கு
ஐந்து வருடம் ஆய்ச்சு செரி செரிங்க தோழி ம் ம்
க ஆரம்பிச்சேனா எ பையனு அவுங்க பையனுக்கு அப்ப ஒரே ஏஜூ அந்த சாப்பாடு ஃபுட்டு குடுக்கறது க்காக நானு உங்க வீட்யோ பாக்க ஆரம்புச்சே
ம் ம் ம்
இப்டியே தா பாக்க ஆரம்பிச்சு இப்பய வரைக்கு அவுங்கள்த பாத்துகிட் ருக்கே அவுங்கள்ட மெசேஜ் பண்ணி பேசிருக்கே நல்லா இருக்கு நீங்க அந்த மாதிரி யாரயாது பாத் து எதாது இன்ஸ்பெயர் ஆயிருக்கீங்ளா
நா அந்த மாதிரி இல்லைங்க தோழி நா பெருசா வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லா ஆக்டிவா இருக்க மாட் டே அ நானே வந்து ட்டு நா எனக்கு வந்து இந்த பல விஷயங்கள் தேட்றது இந்த இன்டர்நெட்ல தேட்றது அது எல்லாமே ரொம்ப புடிக்கு அந்த மாதிரி வந்து வீட்ல இருந்து வருமானம் ஈட்றது எப்டி ஏன்னா நமக்கு வந்து நேரொ மிச்சம் இருக்கும் இல்லைங்ளா நம்ம வந்து திருமணத்துக்கு முன்பு நா அப்டிதா எனால நேரொ மிச்சம் இருக்கிறனால எனக்கு தோன்றது எதோ ஒன்னு பண்ணிட்டு இருப்பே அதனால சேரி அப்டின் சொல்ட்டு என்னோட வீ்ட்லயு எதுவு சொல்ல மாட்டாங்க அதனாலதா சேரி அப்டின்னு எனக்கு தோன்றது இப்ப வந்து
இதுல ஏமாந்துருக்கீங்ளா அந்த மாதிரி சமூக வலை தளத்துல எதாவது ஒ அத ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து எதாது பணொ கிணொ ஏமாத்திருக்காங்ளா
நா அந்த மாதிரி ஏமாந்ததில்லங் தோழி என்னோட இதே மாதிரி பேசு ம் போது ஒருத்தவங்க வந்துட்டு சொன்னாங்க அதுமே வந்துட்டு அவுங் க ஏமாந்தது கெடையாது. அவங்களோட தோழி ஒருத்தங்க வந்து ஏமாந்தது உண்டாமா எப்டி அப்டின்னா ஒரு வேலைவாய்ப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா அதிக சம்பள வேலைவாய்ப்புன் சொல்லிட்டு ஒரு த்தவுங்க வந்து கூப்ட்டுருக்காங்க ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணும் வந்து சேரி நம்ம இப்ப வந்து அறுவதாயிர சம்பள வாங்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணு சேரி அறுவதா யிரம் விட அதிகமா கெடைக்குமே அப்படிங்கற காரணத்துனால சேரி நா சேந்துக்கறென் சொல்லி சொல்லிருக்கு மூனு லட்ச ரூவா வந்துட்டு டெபாசிட் மாரி கட்ட சொன்னாங்களாமா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஆகறதுக் காக இத்தனைக்கும் அந்த நபர் வந்து போன்ல மட்டுந்தா பேசுனாங்க நேர்ல பேசல அப்புற சேரின் சொல்லிட்டு இந்த பொன்னும் நம்பி தங்கிட்டு இருக்கிற நகை எல்லா அடமானம் வச்சு அது க்கப்புறம் அப்பமும் வந்து காசு பத்தல. திருமணம் ஆகாத பெண்ணு இத்தனைக்கு அப்புற வந்துட்டு சரி சரி என்னடா பண்றதுன் சொல் ட்டு அவங்க கூட வேல பாக்கிற இவங்க அதாவது ஏன்ட்ட பேசுனாங்க பாத்தீங்களா, அந்த நபர் கிட்ட வந்து கேட்ருக்காங்க இந்த மாரி காஸ் இருந்தா குடுங்க நாங்க உங்க சம்பள வந்துருச்சுல்ல சம்பள வந்தா கொஞ்ச குடுங்க நா வந்துட்டு திருப்பி குடுத் திர்றே. இந்த மாரி வேல இன்னொன்னு ஒன்னு கிடச்சதுன்னா நா கொஞ்ச முன்னேறது நல்லா இருக்கும். ஏன்னா திருமணம் வேற ஆக போது. அப்டிங்கற மாரி சொல்லி இருந்தனால செரி ஒரு பொண்ணு வாழ்க்கை எதுக் கொடுக்கணுனு இவங்களு இவங்களோட சம்பளத்த குடுத்துருப்பாங்க அப்டியே. அதுக்கப் றோ அந்த பொண்ணு வந்துட்டு மூனு லட்ச ரூபா கட்டிருடுச்சு. கட்னதுக்கு அப்புறமு வந்து பாத் தீனா ஒரு ரெண்டு வாரொ கழிச்சுஸஇந்த பொண்ணு கேட்ருக்கு என்ன எந்த அப்டேட்டு இல்ல உங்க சைட்ல இருந்து எனக்கு வேல இருக்கா, இல்லையா அப்படின் கேக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீங்க வந்துட்டு இன்னோரு பத்தாயிர ரூபா வந்து கட்டுங்க அப்டின்ருக்காங்களா அப்பதா இந்த பொண்ணு வந்து யோச்ருக்கு மூணு லட் ச ரூபா வந்து கட்டிருக்கோ இவன் என்னா வெறு பத்தாய்ரோ ரூவா வந்து மறுபடியு கேக்றா அப்ப இவே வந்து ஃபேக்கு போல அப்டின் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாரி ஆயிடுச்சாமா என்ன பண்றதுன்னே தெரிலயாமா அதுக்கப்றோ நம்ம ஏமாந்துட்டுமேன்னு சொல்ட்டு ஏன்னா வந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட இருந்து அவுங்களோட சம் முழு சம்பளமே வாங்கி குடுத்துருக்கு அப்ப அவுங்ளுக் பதில் சொல்னு சொல்ட்டு அப்றோ நகை வேற இது பண்ணிருக்கோன் சொல்ட்டு அதுக்கப்றோ கொஞ்ச நாள் கழு ச்சு அந்த பொண்ணு இந்த மாரி ஏமாந்துட்டானு சொல்லி அ ஒங்க சம்பளத்த நா திருப்பி குடுத்துறேன்னு சொல்லி, அந்த பொண்ணோட கொஞ்ச நஞ்ச இருக்கிற நகையு வச்சு அப்றோ இவுங்க சம்பளத்த வந்து திருப்பி குடுத்துச்சு.
ஆமாங்க ரொம்ப ஜாக்கிரதயா பண்ணணு இதெல்லா நம்ப
கண்டிப்பா ஆமா தோழி இப்போ நா சேந்த நறைய விஷயங்கள் வந்து நா ஆன்லைன்ல பாத்து சேந்தாலுமே அவுங்க இதுல வந்து பணம் குடுத்துருவாங்க சேலரி எல்லா குடுத்துருவாங்க பிரச்சன இல்ல ஆனா வேலை வந்து பாத்தீங்கன்னா வரு ஆ ஒரு மண் நேரோ ஏழு மண் நேரோனு சொல்லிட்டு எட்டு மணி வரைக்கு நம்மள வேல வாங்குவாங்க இரவு அதனாலதா அதனால தா நா பாத்துட்டு சம்பளமு செட் ஆகல இதுவு வந்துட்டு இதா இருக்கு அப்டின் சொல்லிட்டு தா பிரஷர் அந்த அளவுக்கு பிரஷ ர் இது கொடுப்பாங்க நம்ப வெளில போய் அவுங்க ஆபீஸ்ல வேலை பாத்தா கூட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றோ நம்பல விட்ருவாங்க எதுவு தொந்தரவு பண்ணாம ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து பாத்தீங்ன்னா அப்டி கெடயாது நம்ம வந்து அதிக நேரம் பண்ணிட்டே இருக்கணு அது மட்டு இல்லாம நம்ப ஆஃபீஸ்ல போய் ஒக்காந்தா கூட நம்ப இங்க அங்க எந்திருச்சு நடந்து கொஞ்சோ நமக்கு இத ரிலாக்
ஆமா நைன் டு ஃபைவ் அந்த மார் தா இருக்கு டைமிங்கு
ஆமா ஆனா இங்க இருக்கறது வந்து வீட்ல இருந்து பண்றோ அப்டிங்க போது அவுங்க வந்து சாதாரணமா ஒரு மனுஷே இவ்ளோ நேரோ தா பேச முடியு அப்டிங்கறத விடையு ரொம்ப பிரஷர் குடுக்குறாங்க. வீட்ல தான்ருந்து பண்றீங்க அப்டின் சொல்ட்டு இவ்ளோ இது குடுக்குறாங்க அனால்தா இதெல்லா பாத்துட்டு செட் ஆகாது வேற ஏதாவது பண்ணிக்லா அப்டின்றது தா தோழி
நல்லதுதா நல்லதுதாங்க
ஆமா தோழி அந்த மாரி போயிட்டோ அப்டின்னா நமக்கு நல்லது கூட இப்ப நீங்ளே ஒரு வந் தொழில் பண்றீங்க அது வந்து உங்க விருப்ப டிதா பண்றீங்க நீங்க ஒரு பத்து நாள் வெளிய போய்ட்டாங்கனா கூட நீங்க ஜாலிய போய்ட்டு வர்லா ஃபோன்லயே வந்து நீங்க இது பண்லா யாருக்
ஆமா ம் அதுதா அதுதா நமக்கு ஒடம்பு உடல்நிலை சரியில்லன்னா கூட நம்ப ஓய்வு எடுத்துக்லா
ஓ கண்டிப்பா ஆமா இப்போ வந்து ஏதோ ஆரம்ப கால காலகட்டங்றனால உங்ளுக்கு இன்கம் கம்மியா வருது இதே போக போக நல்ல பப்ளிசிட்டி ஆயிட்டீங்ன்னா உங்ளுக்கு நல்ல வருமானோ வரு இல்லைங்ளா
ஆமா ஆமா ஆமா நானும் செல சமூக வலைதளங்கள்ல இந்த யூடியூப் சொல்றாங்கல அதுல நானும் சேனல் ஓப்பன் பண்ணே
ம்
ஆ அது இப்போ வீடியோ எடுக்றதுக்குனே அதுக்கு தனியா ஆள் வேணு இல்லையா அதுக்கு எனக் எங்க வீட்ல யாரு ஒத்துழைப்பு கெடயாது நம்மளே எடுத்து பண்றதுக்கு ஒரு காலத்துல நல்லா பண்ணே இப்போ அது பண்ண முடியல எதுக்கு எந்த வேலைக்கா இருந்தாலு ஒரு ஒத்துழைப் பு இல்லாட்டினா ஒரு ஊண்டுகோல் நமக்கு தேவைப்படுது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க தோழி அவங்க தலைப்புக்கு இல்லனாலு பரவால்ல நீங்க எதாவது ஒரு ஸ்டாண்டு் மாரியோ அந்த மாரி உருவாக்கி அதுல ஃபோன் வச்சு நீங்க பண்ணுங்க ம்
குடுத்த நேர முடிந்து விட்டது
இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேச ங்க தோழி நன்றிங்க தோழி நன்றி நன்றி நன்றி ம் ம் ம்